கம் கேக்குதா
ஆ கேக்குதுப்பா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க அ நல்லா இருக்கிங்களா ஆ நல்லா இருக்கோ நீ என்னட ஆ நல்லா இருக்கே சாப் இல்ல சாப்டாச்சா இனிமே தானா இன்
இனிமேதா நா இன்னு ப்ரிப்பரே பண்ணல
சேரி சேரி போன்லே பிஸ்
ஆமா நீங்க எப்டி வீட்லெல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க ம் நானு இப்பத்தே எல்லா எடுத்து வச்சிருக்கே போய் தா பண்ணனு தோச தானே சூடா ஊத் சுத்தி குடுத்தாதா புடிக்கு அதனால சட்னீலா அரச்சா எப்ப கரண்டு போதுன்னு தெரியாது அதனா ல எல்லா பண்ணி வச்சுட்டு ஐய்யயோ சொல்லவே முடியாது அப்புடி இருக்கு அனா ஈவ்னிங் டைம் நல்லா குழு குழுன்ருக்கு வீட்டுக்குள்ள போனாவே வெக்கயா இருக்கு வீட்டுக்குள்ள போனாதே வெக்கயா இருக்கு வெளில நல்லா
ஆமா ஆமாம்மா அப்பறோ என்ன பண்ணீட்ருக்கீங்க
நா ஒர்க் பண்றே ப்ரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா கே ஜி ஆலயா ம்
சூப்பர் சூப்பர் ஸ்கூல்ல எல்லா பரவால்லையா
ஆ எல்லாம் போகுது சின்ன சின்ன பிள்ளைதானே பன்னெண் மணியோட கூட்டிட்டு போயிருவாங்க ம்
சேரி சேரி எப்டி லன்ச் எல்லா அங்கயே குடுப்பாங்ளா என்ன பண்றாங்க
யாருக்கு எங்களுக்கா கொழந்தைளுக்கா
அ ரெண்டு பேருக்குமே கொழந்தைங்களுக்
கொழந்தைளுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து கூட்டிட்டு போய்யறனால ஸ்நாக்ஸ் மட்டு எங்களுக்கெலா யா யா எந்த ஸ்கூல்லிமே குடுக்க மாட்டாங்க அங்க லஞ்சு நாங்களே
நம்மதா ப்ரிப்பேர் பண்ணு ஆமா ஆமா
ஆமாக்கா கொண்டுட்டு போனு இந்த காடன் ஸ்கூல்ன் சொல்லுவாங்க காடன் ஸ்கூல்னு சொல்வாகல்ல ஃபஸ்ட் ஸ்டேண்டடு மட்டு அந்த அந்த புல்லு புது புள்ளைங்கள அது வேலைக்கு போறப்பா அ அ அ அது மாரி ம் இப்பதா ஆரம்மிச்சிருக்காங்க அ
ஆ சேரி சேரி
ஆரம்பிச்சோன்ன அழுது அழுது அழுது அய்யோ ஒவ்வன்னயு சமாதான படுத்தற குள்ளயு அதுக பேசுற மழல பேச்ச கேக்கவு ஏங்க இது செட் ஆக உங்ளுக்கு இன்னு ரெண்டு மா அந்தே பழகுவாக இப்பத்தான வந்துகிட்ரு க்காக ம் ம் உங்களுக்கு எத்தன பசங்க ஆமா
எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க
சேரி சேரி பெரிய பசங்களா
பசங்களு ஸ்கூலுக்கு வர்றாங்க
ஓ செரி செரி நீங்க
நானு அங்க ஸ்கூல்லதா ஒர்க் பண்றே
ஓகே ஓகே அப்ப பிரச்சனையே இல்ல பிள்ளைல பாத்துக்கிட்ட மாரி
ஆமா பிள்ளைங்களையு பாத்துக்கிட்ட மாரி இருக்கு அவுங்க கூடே போயிர்லா ஆ ஆனா என்ன கொழந்தைங்க சாப்பிட்றதில் தா இல்லப்பா அதுக்கு என்ன பண்ணணுனே எனக்கே புரிய்ல இப்போ சாப்பாட்டுனாலே வெறுக்குறாங்க ஆமா ஏனா காலைல எட்டு மணிக்கு வேன் வருதா எட்டு மணிக்கு வேன் வருதுன்னா அவுங்க சாப்பாட்றதா அவு ங்க சாப்பிடவே மாட்டிங்கிறாங்க
ம் இப்ப எல்லாரு என்னமோ இந்த போ ச சத்துமாவு மாரி மொள கட்டி குடுக்
மொளக்கட்டி எல்லா வெச்சு குடுக்குறாலே அது மாரி ஒரு கூழ் மாரி குடுக் கிண்டி கூ குடிச்சிற மாரி குடுத்துர வேண்டிதான பிள்ளைளுக்கு சத்தா இருக்கு சாப்ட்ட திருப்தி இருக்கு நம்மளுக்கு
ஆமா ஆமா ஆமா அது ட்ரை பண்ணு ஏன்னா அது அவங்க பால் தவிர வேற எதுமே குடிக்க மாட்டேன்றாங்ளே மேம் என்ன பண்றதுனே புரில ஆமா சத்துமாவ் எடுத்தா கூட அவங்களுக்கு வந்து லிக்விடா குடுத்தா புடிக்காது
ஆமா
ஆ செமி லிக்விடா குடு
பட ஆ அப்டியா ஆ
ஆமா
சேரி இப்ப என்னதா ஏதாவ்
எப்டி என்ன பண்ணுனே தெரியலப்பா ஆ
என்ன பண்றதுன்னு தெருப்பா காலைல சாப்பிட வச்சருங்க மேக்சிமம் ஏன்னா அப்பத்தா அதுலோடக்கு எனர்ஜியா இருக்கு அது போ
இருக்கு ஸ்கூல்ல கூட தெரியறதில்ல ஆப்டர்நூன் லன்ச்சு கூட பரவால்ல சாப்ட்ருவாங்க டீச்சர்ஸ் சாப்ட வெச்சிருவாங்க
ஆமா ஆ
ஆனா பிரேக்ஃபாஸ்ட் அவங்க புடிக்கிற அடத்துல வேனும் வந்துரும் முடியாது அவ அவங்க அவ்ள தா இட்லின்னா கூட ஒரு இட்லி தா சாப் ட்றாங்க மேம் என்ன பண்றது சொல்லுங்க இப்டி இருந்தா பசங்கள எப்டி ஹேண்டில் பண்ணுன்னே
ஆ தெரியலயே என்ன இப்டி சொல்ற டீச்சரா இருந்துகிட்டு நம்ம பிள்ளைல கண்டிக்க
அது வந்து ஸ்கூல்ல தெரியாது மேம் அதுதா சொல்றேனே ஸ்கூல்ல நாப்பது பேர் இருந்தாலும் பாத்துக்குவோ
ஆ
ஆனா நம்மளோட பசங்க ரெண்டு பேர பாக்க அவ்ளோ டயர்ட் ஆகும் வீட்ல வந்து அதா ஏ பையே சொல்றா நீ வந்து ஸ்கூல்ல தா டீச் ச்சரு இங்க டீச்சர் கெடையாதுமா நா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றா அப்போ நா இத யார் கிட்ட சொல்லணு சொல்லுங்க அவே அப்டியே சொல்றா
ம்
நீங்க ஒரு நிமிஷ இருங்க நா அடி அடிக்கலான்னு சும்மா அடிக்கறது இல் அடிக்கறது இல்ல சும்மா குச்சி வச்சு என்ன இப்டி பண்றனாலே அவெ அந்த டைலாக் சொல் ல்றா மேம் அம்மா நீங்க பாருங்க நீ வந்து ஸ்கூல்ல தா டீச் ச்சரு இங்க நீ எனக்கு அம்மா தா இரு நா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்றா மேம் இவன வெச்
வேற என்ன அவன்ட்ட பேச முடியு ஆ அதுதா இப்டி பேச்சுலயே அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்டி பேச முடியு நம்மளால ம் என்
ஒன்னும் பேச முடியாது பேசவும் முடியாது அப்டியே அவங்க அப் அப்பா வந்த ஒடனே சொல்லிருவா அம்மா அப்பா இங்க வந்து அம்மா டீச்சராவே பிஹேவ் பண்றாங்க
ம்
இங்கயுமேஸ்
ஹலோ ஹலோ ஆ ஆ கேக்குது கேக்குது ஆ கேக்குது லைன்லதா இருக்கே சொல்லுங்க
இங்க வீட்டுக்கு வந்தா கூட அவங்க அப்பா கிட்ட சொல்றா என்னான்னு அ அப்ப அப்பா இங்க பாருங்க அம்மா வந்து ஸ்கூல் விஸ் ஸ்கூல்ல தானே டீச்சரு இங்க வந்து மறு மறுபடியு மறுபடியு குச்சி எடுத்து எங்கள ரூல் பண்றாங்கன்னு சொல்றா மேம்
ஆ அப்ப நீங்க என்ன பண்ணனு அவங்க டேடி டேடிட்ட குடுத்து நீங்க காலைல மட்டு சாப்பாடு குடுத்துருங்க அப்டின்னு ஒரு டாஸ்க் மாரி குடுத்து விட்ருங்க அவங்க பட்டாதானே தெரியு ஆ
நேத்து நா அதுதா சொல்லிருந்தே இங்க பாரு நீங்க இவ்ளோ சொல்றீங்க உங்க பையனையு பொண்ணையு நீங்களே பாத்துக்கோங்க காலைலே ஊட்டி விட்றது வந்து உங்ளோட டாஸ்க்குன்னு சொல்லிட்டே
அத பண்ணாதா தெரியு நம்மளோட அருமை ஆ
இன் காலையில நா எட்டு மணிக்கு போறவே போகணு அதனால நா வந்து வி ட்டு எ பாட்டுக்கு நா வந்துட்டே ஆனா காலைல ரெண்டு ரெண்டு பெருமே சமத்தா சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க மேம்
அப்டித்தா அதுதா பாத்தியா நா ஊட்டிட்டே நீ ப உன்னால முடியா உ
அ பா அதுதா சொல்றாரு இவரு என்ன சொல்றாரு நீ ரெண்டு பாஸ் பசங்கள உன்னால பாக்க முடியல ஆனா ஸ்கூல்ல எப்டி நாப்பது பசங்கள பாக்குறேன்றாங்க
அதுதா எப்படியெல்லா
அதுவு அப்படின்னா மேம் நாப்பது பசங்களு நம்ம சொல்றத கேக்குதுங்க நம்ம பசங்கதா கேக்க மாட்டாங்க இல்லையா ஐயோ ஒரே காமோடியா போகுது மேம்
ஏன்னா முட்டை கிட்ட அவிச்சு குடுத்துருங்க மேம் காலையில முட்ட இந்த கொண்டைக்கல எல்லா ஒரு குக்கர்லயே வெச்சு ரெண்டையு ஒன்னா அவிச்சு குடு புள்ள இப்பிடி சாப்பிடாம போன
ஆமா மேம் அத ட்ரை பண்ணி பாக்கணு மேம் ஃபஸ்டு
உம் இல்லேனா இந்த மொள கட்ன பயிரு சிவா எல்லாருமே அதத்தா சொல்ராங்க ஒவ்வொரு டம்பளரு குடிச்சா காமா இருக்குதுங்க அப்படின்னு பேசாம நானே அததா ட்ரை பண்ண போறே ஒவ்வொரு ஆள்ட்டையு ஒவ்வொன்னு கத்துக்க வேண்டியதா
கொஞ்சு சொல்லுங்களே
எனக்கே ஒருத்தங்க சொன்னாங்க உங்கள மாரி காலர்ஸ்ட்ட என்னன்னா இந்த வது ம் ஆ தானியங்கள எல்லா மொதல் நாள் வருத் துட்டு தானியங்களை எல்லா மொதல் நாள் ஊற வெச்சறாங்க
செரி
ஹலோ ஆ ஊர வச்சோனா அது கொஞ்சோன்னு மொள குட்டி வந்தோனே அத எடுத்து நல்லா ஈ போக காய வச்சுட்டு அதுக்கப்புறோ வருத்துடுறாங்க அதோட இந்த பா பாதாம் பிஸ்தா வால்நட் இந்த இது முந்திரி இதெல்லா சேத்து போட்டு அரைச்சிட்டு அத காலையில காலையில ரெண்டு ஸ்பூன் பால்ல களந்து குடுத்துட்டாங்கன்னா ஹெல்த ஹெல்த்தி ஃபுட்டாவு போயிருங்க ஆ நார்ம ஆ ஆ இதா பிள்ளைலோடு அவ்வா அதாது பிசு பிசுனு நம்ம அந்த இட்லி தோசைய எடுத்து சாப்பிட்றக்கு அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்றது இதுக்கு ஈஸியா போயிருது அவுங்களுமே வேலைக்கு போறவுமே குடிச்சிட்டு போறது நல்ல கால்சியம் இதுவா இருக்கா அப்டிதா சொங் நானே அதத்தா ட்ரை பண்ணே அந்த சாட் ட்டர்டே சண்டே போய் ரெடி பண்ணி வெச் நெனச்சிட்டு இருக்கே ஆ கொள்ளு
செரி சரி பண்ணலா இப்ப உங்களால நானு ஏதாச்சி ஒன்னு ட்ரை பண்றே
ஆமா
ஏதாச்சி ட்ரை பண்ணி கொழந்தைங்களுக்கு குடுக்க ஸ்டார்ட் பண்ற நானு
திங்காம போனா வேஸ்ட்டா போயிருமே நம்ம தா குடிக்கணு வேற என்ன பண்றது அது வேற ரிஸ்க்
ஆமா மோஸ்ட்டா இவுங்க அத பாருங்களே வெளியில இருந்து வாங்குறது ஈஸியா சாப்ப சாப்புட்றாங்க மேம் நம்ம பண்ணி குடுக்கறத சாப்பிட்றதே இல்லையே
அத சொல்லுங்க ரெண்டாவது இது வேஸ்டா போனுச்சி ஏற்க் ஏற்கனவே வெயிட் போட்டிருக்கோ நம்ம நாலா இந்த குடிச்சி குடிச்சி இன்னு கொஞ்சோ வெயிட்டா போனோம்னா நடக்க முடியாது பாக்குற வேலையு ஸ்டாப்பா போயிட அது
ஆமா
இல்லம்ல எல்லார் நம்ம வீடு மட்டு இல்ல எல்லா பேரன்டுமே கம்பளைண்ட் எத் ம் ஆ நீங்க
இ
சொல்லுவோ எங்க காலையில சாப்பாடு கூட பிள்ளைக்கு ஊட்டாம கூட்டிட்டு வரியே அப்டின்னா அது எங்க எந்திரிக் க்கிது சாப்புட்றது அப்டின்தா இங்குறா அப்ப நம்ம நம்மள மாரி தா எல்லா பேரண்ட் இருக்குறாக இத கூடு பாப்பா நான் வந்து நெழஞ்ச ஒன்னே சாப்டாளா அப்டின் கேட்டா இல்ல ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு வந்தந்தா எங்க சாப்புட்ற நீங்க ஊட்டி உடுங்க அப்டிங்கறாக என்ன பண்றது எங்க சாப்டாம குடுக்குறியான்னா ம் எந்திரிக்கிறதே எயா பொண்ணு ஒம்போது மணிக்குத்தா அதுக்கப்றோ எப்டிங்க நா சாப் சப்பாடு உட்றது அப்டின்னா அவ கெளம்புறதுக்கே லேட் லேட்டா வந்தா நீங்க கம்ப்ளைன்ட் பண்றிங்க அப்டின் ஐயோ கடவுளே என்ன சொல்ல சொல்ற வாழ்க்கையே பார் எல்லாமே டாஸ்காவே போச்சில்ல
ஆமா ஆமா
என்னா பண்றது